ஹலோ
ஹாய் பா எப்டி இருக்கீங்க எப்டி இருக்கீங்க நல்லார்க்கீங்களா
ஆ நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா இப்போ தா குக்கிங்க்க்கு ரெடி பண்ணப் போறே நீங்க
ஆ நா இப்பதா குக் பண்ணிட்டு சரி கொஞ்ச நேரோ அப்டியே ஃப்ரீயா உக்காந்துட்டு அப்றோ எல்லாத்துக்கு சர்வ் பண்ணலாம்ட்டு உட்கான்ட்ருக்கே
ஓக்கே ஓக்கே நா இப்பதா பண்ணவே போறே
குக் பண்ண போறீங்களா நீங்க வேற ஜாயிண்ட் ஃபேமிலி நறைய பேர் இருக் இருப்பாங்க போல இப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்போ முடிப்பீங்க
என்ன பண்றது தனியா இருக்கிறதுனால கொஞ்சோ கஷ்டமா இருக்கு ஒர்க் முடிச்சுட்டு வந்து உடனே வந்து இங்க வீட்ல இருக்க வேலை பண்ணணுமா அப்டின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமா இருக்கு அ அதனால கொஞ்சோ லேட் ஆகு ஆ அவரு கொஞ்சோ ஓகே டென் ஓ கிளாக் ஆனாலு பரவால்ல சாப்ட்டுக்கலா அப்டின்னா அவரு பொறுமையா சாப்டுவாரு
அப்டீங்களா நா நானும் இங்க அ எங்க சமைச்சு கொஞ்சோ சீக்கிரமா சமைச்சு முடிச் சேர்னால கொஞ்சோ ரெஸ்ட் எடுத்து பண்லா இதேவே ஜாயின்ட் ஃபேமிலி எல்லா இருந்தேன்னா சமைச்சுக்கிட்டே கிச்சனுக்குள்யே உட்காந்துட்டு இருக்கணு டீ லன்ச் லன்ச் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்ன்னு மாத்தி மாத்தி உக்காண்ட் இருக்கணு
ஆமா ஆமா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒன்னு ஒண்ணு பிடிக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு டிஃப்ரண்ட் டிஃப்ரண்ட்டா சால்ட் கம்மியா சால்ட் அதிகமா அது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கேட்பாங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்மா பண்றதுக்கு இதுன்னா நம்ம எத ஏதோ ஒன்ன செய்யலா அவரு ஓகே அட்ஜஸ்ட் பண்ட்டு சாப்டுவாங்க
ஆமா
அவ்ளோ கஷ்டப்பட்றான்னு சொல்ட்டு ஓக்கே பண்ணிக்கலா அப்டின்னு சொல்லுவாங்க அங்க போனா நாங்க எல்லா ஒர்க் பா போ சொன்னமா அப்டின்ற மாறி கேட்டாலு கேப்பாங்க சம் ஃபேம்லி ஆனா சில பேர் சப்போர்ட் பண்வாங்க
ஆமா சொன்ன மாரி நம்மளுக்கே பயமா இருக்கு ஒர்க் போயி வந்து டயர்ட் ஆச்சுன்னாக் கூட ஐய்யோ சமைக்கணுமே அங்க பெரியவங்கல்லா இருக்காங்க நம்ம பாட்டுக்கு போய் படுக்க முடியுமான்ற மாறி பயமா இருக்கும் இதே நியூக்லியர் பேமிலினா கொஞ்சோ நா ரெஸ்ட் எடுத் எடுத்துக்றே இன்னைக்கு ஒரு நாள் நீங்க சமைக்கிறீங்களான்னு கேட்டுக்கலா இல்லாட்டி கொஞ்சோ ரெஸ்ட் ரெஸ்ட் எடுத்து கூட ரெஸ்ட் எடுத்தா கொஞ்சோ ஃப்ரீயாயிடு அப்றோ நம்ம ஏதாச்சு பண்ணாலு கொஞ்சோ ஈஸியான டிஷ்ஷு தோச ஊத்தலா சேமியா ஏதாச்சு இருந்தா பண்ணிக்கலா
ஆமா
இதே ஜாயிண்ட் ஃபேமிலினா அது சமைக்க சமைக்றதுக்குள்ளேயே ரொம்ப டயர்டாகி போயிடு இருக்கிற டயர்டுக்கு அதுவு ரொம்ப டயர்ட் ஆயிடு
ஆமா ஆமா இப்போ நம்ம நியூக்ளியர் ஃபேமிலின்னா கூட அவரு கூட வந்து ஹெல்ப் பண்ணுவாரு கிச்சன்ல ஏதாவது வெஜ்ஜிஸ் கட் பண்றதுனா கட் பண்ணி கொடுப்பாங்க இன்கேஸ் தோச ஊத்தனுன்னா கூட ஊத்துவாங்க எதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க இதே அங்கன்னா கேக்க முடியாதுல்ல கொஞ்சம் தைக்கமாவு இருக்கும் பய பயமாவு இருக்கு ஆ அங்க வந்து ஆ விமன்ஸ் மட்டு தான் ஒர்க் ஒர்க் பண்ணனு கிச்சன்க்குள்ள இருக்க மாரி இருக்கு சம் ஆ என்னது கொஞ்சோ வயசானவங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க பீம் ஆம் மெயில்ல ஆனா யங்கா இருக்கவங்க அவங்களும் கொஞ்சோம் சழிச்சுப்பாங்க
ஆமா அவுங்களுக்கு அப்டியே பழகிப்பாங்க நம்மளுக்கு நம்ம கிச்சன் பக்கன்னா என்னன்னே தெரியாது அம்மாவுங்க சமைச்சுக்குவாங்கன்ற மாரி இருக்கு நம்ம திடீர்னு கூப்புடும் போது அவங்களுக்கு அதுவே புதுஷ்சா இருக்கு நம்மள்க்குமே பயமா இருக்கு கூப்டும் போது
ஆமா
இதே நியூக்ளியர் ஃபேமிலின்னா அவங்களுக்கு நம்மளோட அண்டஸ்டாணிங் பண்ணிக்குவாங்க ஓகே உங்க டயர்டா இருக்காங்க நா வேணா ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா சரி நா கொழந்தைங்கள நீ ஒருத்தவங்களுக்கு ஊட்டு நா இன்னொருத்தவங்களுக்கு ஊட்றே இல்ல நம்ம எல்லாமே உட்கார்ந்து சாப்பிட்டுக்கலா அப்டின்ற மாரி இருக்கு ஜாயிண்ட் ஃபேமிலினா எல்லாத்துக்கு சர்வ் பண்ணி முடிச்சு அப்ரோ நம்ம சாப்பிட்டு அத எல்லாத்தையு வாஷ் பண்ணி வைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட மிட் நைட்டே ஆயிறு அப்ரோ எங்க காலையில வலியோட எந்திரிக் ரெஸ்டே கெடைக்காது நம்மளுக்கு
ஆமா ஆமா மோஸ்ட்டா நம்ம வெக்கேஷன் போறதுனா கூட ஜாலியா போயிட்டு வரலா இதே ஜாயிண்ட் ஃபேமிலினா கொஞ்சோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கூ இப்ப வேண்டா நல்ல நேரோ இல்ல அப்புறம் போய்க்கலா அப்டின் சொல்லுவாங்க இதே நம்ம நியூக்ளியர் ஃபேம்லினா நம்மளுக்கு தோணும் போது சேர் சம்மரா ஒரு வாட்ரு இருக்க எடத்துக் போலா ஆ இப்போ வின்டர் சீசனா எங்கேயாவது ம்ச் கொஞ்சோ காத்தடிக்கிற மாரி இருக்கு ஒரு நல்ல நேச்சுரலான பிளேஸ்க்கு போலா அப்டின்னு ஒரு தோணு
ஆம்மா நியூக்ல ஃபேமிலினா நம்ம திடீற்ன்னு ஆமா திடீர்னு ஏதாவது பிளான்னு திடீர்னு ரொம்ப போர் அடிச்சச்சுப்ப சும்மா ஒரு அவுட்டிங் போயிட்டு வரலா ஒரு பிகனிக் மாரி போயிட்டு வரலாம்னா கூட போயிக்கலா ஜாயின்ட் ஃபேமிலின்னா அவங் அத்தகிட்ட பர்மிஷன் கேட்டு என்ன சொல்வாங்கன் பய்ந்து பய்ந்து போணு எது நியூக்ளிய ஃபேமிலின்னா திடீர்னு நைட் ஷோ போனுன்னா கூட அப்டி போய்க்கலா இது நைச்சோவா நைட்டு இந்த டைம்ல போக கூடாதுன்னுவாங்க
ம் சேஃப் இருக்காது
சில டைம்மு சொல்வாங்க ஓகே தா பட்டு நம்ம ஃபுல் டைம் ஒர்க் ஒர்க்ன் பாக்கும்போது நம்மளுக்குமே ஒரு ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸ் வேணு அதுக்கு இந்த மாதிரி எதா பண்ணா தா கொஞ்சோ ஃப்ரீ ஆக முடியு
ஆமா கண்டிப்பா
என்ன பண்றது ஆனா கொழந்தைங்களுக்கு ஜாயண்ட் ஃபேமிலிக்கு நெறைய சாக்லேட்டு சித்தப்பா பெரியப்பா மாமா அத் அத்த ன்னு எல்லாமே ஒவ்வொரு சாக்லேட் வாங் குடுத்து ஃபுல்லாமே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பத்து சாக்லேட் சாப்புடடுற மாரி இருக்கூ எனக்கெல்லா ப பல்லு சொத்தானா கார்ணமே இதுவா தா இருக்கு அப்ப நா நல்லா தா இருந்துச்சு எல்லாமே ஒவ்வொன்னு ஈவினிங் வேல முடிச்சுட்டு வரும்போது எல்லா சாக்லேட் வாங்கிட்டு வருவாங்க அப்டினின் ஜாலியா இருந்துச்சு இப்ப யோசிக்கிறே எ கொழந்தேன் வரும்போது எ நல்ல வேல எ ஃபேமிலில இவுங்க இருக்கில இவங்க பல்லு எப்டியோ ஆயிருக்குமோ அப்டினு நம்ம அண்ணா ஸ்ரிட்டா இத சாக்லேட்ஸ் இல்ல எ லிமிட்டாதா சாக்லேட் சாப்டுங்க போதுன்ன
ஆனா அம்மா அப்பா மாறி யாரு ஹெல்தியா குடுக்க மாட்டாங்கள
ஆமா இல்ல ஜாயிண்ட் ஜாயிண்ட் ஃபேமிலில இருக்கும் போது அம்மா வந்து ஐயோ இவ்ளோ சாக்லேட் வேணானு சொன்னா கூட ஒரு டைம் சொல்வாங்க அப்புற வந்து இல்ல அது என்ன ஆகு ஒன்னு ஆகாது ஒன்னு தான குடுக்றேன் பாட்டி சொல்வாங்க தாத்தாவு ஒன்னு தான குடுப்பேனோ எல்லா ஒன்னு ஒன்னு தா குடுப்பாங்க ஹா பத்து பேர் பத்து குடுத்துருவாங்க அது அம்மாக்கு மட்டு தா தெரியு
ஆமா
அதுவே பாதி சில டைமு வீட்ல அதுவே ஒரு சில டைமு கிளாஷ் ஆனாலுமே ஆவு அ எ உங்க குழந்திங்ளுக்கு என்ன குடுக் வேணான் சொல்றீங்ளான்ற மாரிர்க் கு அது கொஞ்ச சங்கடமாவே போயிரு
அன்ஹெல்தி ஃபைட்டா போயிடு
ஆமா அது நம்ம கொழந்தைங்களுக்கு அ நியூக்ளியர் ஃபேம்லினா நம்ளுக்கு இது தா டெய்லி ரொட்டின் இதுதா பிக்ஸ் பண்ணிக்கிலா ஜாயிண்ட் ஃபேமிலி நொன்ன அத ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஏனா ஒவ்வொரு டைம் நம்ம ல பிரேக்ஃபஸ்ட் டைமே இதுதானானே பிக்ஸ் பண்ண முடியாது சில டைம் லேட் ஆகு சில டைம் மர்லியராவே பண்ணி மோஸ்ட்லி லேட் ஆக தா சான்ஸ் இருக்கு
ம் ஏனா வெர்க் போறோ இல்ல
ஆமா
ம் ரெண்டு பேரு பினான்சியலா பேலன்ஸ் பண்ணனு நம்புளு ஆ ஒருகு ஒரு கப்புலா அவுங்க முன்னாடி கொஞ்ச வாழ்ந்து காட்டணு ஆ எங்ளாலயு சேவிங்ஸ் பண்ணி ஆ அம்மா அப்பா முன்னாடி வாழ்ந்து காட்ட முடியு அப்டின் சொல்லி காட்டணு அதுக்காக நம்ளு கொஞ்ச கஷ்டப்பட்டு தான ஆகுணு
ஆமா இந்த சேவிங்ஸ்ங்கனு வரம்போ கண்டிப்பா நியூக்ளியர் ஃபேம்லியில இருக்கும்போது நம்ம ஒர் சிட் போட்டுக்லா அல கோல் சே கோல் சேவிங்ஸ் மாரி பண்ணிக்லா
ம்
அ கொஞ்ச ஈஸியா இருக்கு ஜாயிண்ட் ஃபேமிலினா அ என்ன சொல்றது சா ஒரு மந்த்லி கிராசரிக்கே நறைய ஆய்டு ஜாயின் இது இதுனா நம்மக் மட்டு தானே மீதி இர்க்கிறதலா சேவிங்ஸ் பாத்துக்கிலா ஒரு இன்சூரன்ஸ் போட்டுக்கிலா எல்லா பண்ணிக்கிலா
சேல்ரி சேவிங்ஸ் ஒட் ஒர்த்தவுங்க சேல்ரி செலவு கரெக்டா பேய்டு
ஆமா இதுவு கரெடா இருக்கு
ம் ம்
அ சொன்ன மாதி செலவுகள் கம்மி ஏனா இப்பலா இருக்கிற இப்பலா நறைய ரெண்டு பேர் சம்பார்ச்சாலே பத்த மாட்டேங்குது
ம்
அப்போ ஜாயிண்ட் ஃபேமிலின் வரும்போ ரெண்டு பேர் சம்பாதிக்கிறத மொத்தமா குடுத்து தா ஆகுணு நம்ம இது என்னோட் இப்பதான வெக்க முடியாது
ம்
சேவிங்ஸ்க்காகனு வெக்க முடியாது அப்பனா நம்மளுக்கே அது ஒரு நம்ம சொல்லவு முடியாது அதே சமயோ குடுக்கவு முடியாது இதுன்னா நம்ம அதுக்கேத்த மாதி இப்போ டென் தௌசண்ட் தா இருக் காந்து டென் தௌசண்ணா நம்ம எப்டி இந்த மந்த் ஃபுல்லா ரன் பண்ணணுனு பாத்துக்கலா
ம்
இல்லாட்டி அங்கென்னா நம்ம டென் டென் குடுக்குற எடத்துல ட்வெண்ட்டி ஆ சப்போஸ் செலவாகுதுனா அந்த டென்ன நம்ம எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி கொடுக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா எல்லாமே கொடுப்பாங்க நம்மஸ் சைடுலருந்து டென் கொடுக்க முடியாது நம்மளு அதே அவுங்க கொடுக்றதே கொடுக்க வேண்டியதா இருக்கு
ஆமா ஆமா
அது கொஞ்ச கஷ்டமா தா இருக்கு
ம் நம்ம கையில கொஞ்சம் மணி இருக்கும் போது நம்மளுக் கொஞ்சோ அது கான்பிடன்டா இருக்கு யாரையு நம்மளால நம்ம நம்ம போய் டிபெண்ட் பண்ணி இருக்கணு அப்டின்னு இல்ல யாருக்கு டிபன் பண்ணாமா நம்ம கைல அமௌண்ட் இருக்க வரைக்கு நம்மளுக் கொஞ்ச சேஃப்டியா இருக்கு கொஞ்ச தைரியமா இருக்கு அப்றோ இன்டிபெண்டன்ட் அப்டி சொல்லிக்லாம் டிபெண்டன்டா இருக்றத விட இன்டிபெண்டன்டா இருக்கலா
ஹ நியூக்ளியர் ஃபேமிலில இருக்கும்போது நம்ம என்ன நம்ம ஏதாச்சு ஃபங்க்ஷன்னன்னா திடீனு பாப்போ எல்லாத்தையு பாப்போ அந்த கொஞ்ச நேர நம்ம என்ஜாய் பண்றது தா பாப்போ தவிர அதுல வந்து ஒரு சின்ன சின்ன ஃபைட் கூட வராது
ஆமா
இப்ப நம்ம ஒரே வீட்ல இருக்கு போது நீ அத பண்லென்னா இத பண்லென்னா ஏதோ சின் சின்ன ஃபைட்டே பெரிய ஃபைட்டா மாறவு சான்ஸ் இருக்கு அதுவே கொஞ்ஜோ சங்கடமா போயிடு இதுன்னா நம்ம எப்போமே அந்த பாச எப்பவுமே இருக்கு ஓ இப்போ நேத்து வந் தாங்க இன்னெக்கு போயிட்டாங்கன்ற மாரி நம்மளுக்காக ஏங்குவாங்க நம்ம போகும்போது நல்லா கவனிப்பாங்க நம்ளு அவுங்கள அவுங்க வரும்போது கவனிப்போ அந்த ஏக்க இருக்கு அவங்க அவங்க நம்மள மிஸ் பண்ண மிஸ் பண்ண அந்த பாச கொஞ்ச எக்ஸ்ட்ராவே கூடு
ஆ லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கு போது தா லவ் கொஞ்ச அதிகமா இருக்கு சரி பசங்க வராங்க பேரன்க வராங்க நல்லா பாத்துக்கணு அ ஜாலியா வச்சுக்கணு அப்டின்னு சொல்டு தாத்தா பாட்டி அந்த மாரி இருக்கவங்களு பாத்துக்குவாங்க நல்லா பாத்து போங்க
ஆமா
ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா கூட அவங்க எதாவது சொல்லுவாங்க எப்பையோ ஒரு டைம் கேக்குறது வந்து ஞாபகமா இருக்கும் டெய்லி சொல்லிடே இருந்தாங்கன என்னடா இது அப்டின்ற மாரி இருக் இல்ல
அ ஆமா
பிரீ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல பாக்கு போதுதா கொஞ்ச கொஞ்ச ஜாலியா இருக்கலா ரெகுலரா பாக்குறவங்கள பாத்தா கொஞ்ச எதாவது டென்ஷனா இருக்கு
இன்னொன்னு நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபக்கு நல்லா ப்ரைவசி இருக்கு
ம்
ஆமா அங்கேனா ஹஸ்பண்டயே வெளி ஆளுங்க பாத்த மாரி புதுசா பேசற மாரி இருக்கு ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் அப்ப சொன்ன மாரி மாசத்துக்கு ஒரு நாள் கொஞ்சோ ஒ ஒரு ஹாஃப்பனவர் பேசுனாலே ரொம்ப போ புதுசா இருக்குற மாரி இருக்கு இதென்னா நம்ம பண்ணம் போது துணியெல்லா மடிச்சு வக்கும் போது எது பண்ணாலுமே நம்ம கொஞ்ச டைம் ஸ்பெண்ட் பண் மாரியே இருக்கு ரொம்போ லோன்லியா இருக்க மாரியே இருக்காது
ஆமாங்க
நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சோ நல்லா பில்டு ஆகு
ஆ கண்டிப்பா ஓகே
சரி பாருங்க நா கொஞ்சோ ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா இருக்கு இப்போ லாகின் பண்ண வேண்டியதா இருக்கு
ஓகே ஷோர்
சேரி பாய்
ஆ பாய்